ஹலோ
வணக்கம் எப்படி இருக்கீங்க
வணக்கம். ஆஹ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா.
நல்லா இருக்கே.
சாப்டிங்களா.
சாப்பிட்டீங்களா நா சாப்ட்ட நீங்க சாப்பிட்டீங்களா.
ஆ சாப்பிட்ட இப்போதா சாப்பிட்ட. என்ன சாப்பிட்டீங்க.
இங்க இட்லிங்க.
ஏதா.
தமிழ்நாட்டுல இருந்து பேர்ன் பண்ணவே. வேண்டிய ஒரு. பொருள்ள ஒண்ணுன்னா குட்கா பான் மட்டும் கெடையாது இட். இட்லியதா பேன் பண்ணனு.
ஓ ரயிட்டு. ஆமா எல்லாரு டிஃபன் அதா செய்வாங்க.
ஆமா. காலையில அதலா செஞ்சு வச்சுட்டு. சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா கூட நல்லா இருக்கு அ இது செய்யறது கூட பிரச்சன இல்ல என்ன செய்யணு அதுக்கு என்ன பேரு வைக்கணுங்கறத நெனக்கிறப்பதா கஷ்டமா இருக்கு.
ஓ. நீங்க நீங்களா செய். விங்களா இட்லி.
நாதாங்க. செஞ்சாகனு என்ன நம்பி மூணு பேரு இருக்காங்க.
ஓ உங்கள நம்பி மூணு பேரு இருக்காங்களா. ஓக்கே அப்ப நீங்கதான ஒயிப்பு நீங்கதான அப்ப புதுசு. அப்ப நீங்கதான புதுச்சா. செய்ணு.
கண்டிப்பா செய்யணு இன்னிக்கு எந்திரிச்சது லேட்டு அதுக்கப்புறோ என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுது.
ஓ ரைட்டு.
ஏதோ சிம்பிளா செஞ்சு முடிச்சாதா நெக். டே ஒருத்தங்களுக்கு ஸ்கூல்லு ஒருத்தங்களுக்கு. ஸ்கூல் இல்ல. அப்புறோ ஒரு ஸ்கூல் இருக்கு . ம்ச் ரெண்டு பேரு வேற வேற ஸ்கூலு. நாளைக்கு யோகா டேங்கறதால இவங்களுக்கு ஸ்கூல்.
ஓஹோ. ஓக்கே ஏ ரெண்டு பேரு ஒரே ஸ்கூல்ல சேத்து விட்டுருக்கலாம்ல.
இல்ல தம் பையனுக்கு ஸ்கூல் சரியில்ல அதனால அவங்க வெளியில பிரைவேட்ல தனியா போட்டாச்சு.
ஓ பைய. பொண்ணா ஓகே என்ன பண்றாங்க பைய
பையன் எயி்த
அப்ப பொண்ணு சின்ன பொண்ணா
ரென்று
ஓ பெரிய பொண்ணா ஓகே ஓகே இப்பதா டென்த் போறாங்களா இல்ல
ம்ஹம் இப்பதான் டென்த்
ஓ ஓகே ஓகே இப்பதுல இருந்தே அவங்கள சமாளக்கும் உங்கைய படி
ஆஹ அத அதுனு ஆல்ரெடி காலையில ஆறு மணி டியூஷன் போயிட்டு வந்துருவீங்க
ஆமா ஆ மணிக்கு அவர டடியூஷன் போயடி எழ வந்துருவோங்க நாளைக்கும் டியூஷன் இருக்கு சண்டேும் இருக்கு
பாவம் உங்க கிட்ட மாட்டிட்டு தவிக்கிறாங்க போல
அவுங்கிட்ட தான் நான்மாட்டிட்டு தவிக்கிறேன் படினவே சந்திர மிகமத ஒரு மொரை மொரைக்குதுங்க போ அப்படின்னு ஒடுறது நீ கிட்டத்தலயே வர வேணாம் நாங்களே படிச்சுக்கிறேங்கிறாயங்க என்ன பண்றது
ஆமா அவங்க தெரியும் அது எக்ஸாம் வரும்போது அவங்க பயம் வந்து அவங்கள படிக்க ஆரம்பிப்பாங்க அவங்கே படிக்க ஆரம்பிக்கும்போதுதான் அவங்க கரக்டா படிப்பாங்க
ஆமா நான் அதாவது அப்படி இல்ல ஒரு ரெண்டு தடவ சொல்லிக்கூடுப்ப மூணாவ ததான் செய்வ நா தடவை சொல்லி கொடுக்குற ப்ப மண்டையில ஏறனா படுக்கன்னு அடிச்சடுறோமா அது அதுளுக்கு கண்டாயிடுது பந்தாவே தெரி ஓடுற அளவுக்கு வச்சுக்க இருந்தலீவ்லயே
க்குங் க்கு எப்போ ஓபன் ஸ்கூலு
ஆமா ஸ்கூல்ல கூட டாச்சல் கிடையாது அவளுக்கு என்ன கண்டாதான் பயம்
ஓ
அப்புறம் என்ன பண்ணிட்டோம் நான் சொல்லி கொடுத்த டெஸ்ட்ல வந்து ஒழுங்க மார்க் எடுக்கல அதுவ டஸ்ட்து என்னது நல்லா எத்துிருந்துச்சு ஜெயிசு அப்பயே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன்
ஓ நம்ளே உட்டுறல அவகளே பெத்திட்டோ ஆஹ்மா
அதனால என்மேல அவனுக்கு தொல்ல பண்ண மாட்டேன் ஆனா வாட்ச் பண்ணுவேன்
ஓ வாட்சி படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு
எபோயுமே உன்மேல இருந்துிட்டே இருக்கும் ஆஹ் ஆஹ் அதுதான் பிரச் சனா
அதுதான் பிரச்சனையா
அஹ் அதுலயும் கடவுள் அப்பச்சுட்டுட்டாரு
ஓ ஆவரேஜ்
ஆஹ்
கே பரவாயில்ல அதுல்லாம் பண்றது அவங்க வரதான் அவங்க படிக்க முடியும்
கண்டிப்பா
ஆஹ்
எல்லா சைடு மே எனக்கு கேட போ எங்கிட்டதான் நான் சொல்ற படிக்கவே சொல்லக் கூடாது படிக்கவும் மாட்டேங்க இப்ப என்னதான் நான் பண்றது
அவன வந்தது
இப்ப எங்க வீட்டுல எல்லாமே சொல்றாங்க நீ பாச மட்டும் போதும் மார்கலாம் வாலம்ட்டாங்களா மார்கச்சின்ன என்ன பண்ண போற பாசனா போதும் அடுத்த கிரேடுக்க போதும் அப்பிடின்னு சொல்லோ
சரி முியில் இழுதான்
உம்
இல்ல இருந்தாலே எப்போதும் மார்க்க எல்லாம் பிரச்சனையே இருக்குன்ன மார்க் இருந்த கொஞ்சம் கவுசிலி்ங் போட்ட கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் நல்லா கிடைக்கும் காலேஜ் படிக்கும் போது
அ
ஹலோ
சொல்லுங்க
ஹலோ
சொல்லுங்க கேக்குதுங்களா
ஆஹ் சொல்லாக்கது
ஹலோ கேக்குதுங்களா
கேக்குது கேக்குது கேக்குது கேக்குது உங்களக்கு கேக்குது தான்
ஆஹ் எனக்கு நல்லா கேக்குது
ஓகே ஓகே அதான் மார்க் வந்து அதிகமா எடுத்தாங்கன்னா கொஞ்சம் கவுன்சிலிங்க் போட்டா காலேஜ்ல அப்போ கொஞ்சம் நல்லா நல்லா காலேஜா கிடைக்கும் அப்புறம் கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் கம்மி ஆகும் அவ்ளவுதான்
ஆ அத தேவ பையன் அவரடான் அவலை படிவான் அவன் இவளுக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுப்பான்
சூப்பர்
இவளுக்கு பத்து தடவை சொல்றதுடா அவ அவன் மைண்ட்ல இரு போவா.
ஓ அமர் அவ எயித்தா.
ஆமா.
உங்க பைய ஓக்கே ஓக்கே.
அது ஒரு தடவ பாத்தாவே புரிஞ்சுக்குவா. எனக். கே வாறாது அவ அவனுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கை வந்த கல. அவுனுக்கு எல்லாமே கை வந்தக்கத. எனக்கே வர.
நீங்க என்ன பண்ணீங்க காலேஜ்ல.
நா எம்எஸ்சி எம்பில். .
இல்ல. ஓ ஓக்கே ஓக்கே. மூணு டிகிரி முடிச்சிருக்கீங்களா. ஆஹ ஆஹ.
மு முடிச்சு எதுக்கு பிரயோஜனோ எதுவுமே. கொண்டு எதுமே டெவலப்.
அதா முடிச்சி சும்மதா உக்காந்துட்டு இருக்கிங்க வீட்டுல. அப்புறோ எதுக்குது அத கஷ்டபட். டு முடிச்சு.
உங்கல ஹெர்ட் பண்ணு தெரியீங்களா. சும்மாதானே உட்காந்துருக்கிற அப்படிங்கிறது. நேத்து இந்த சந்தூர். சுப்புரமணிய படத்துல போட்டுருந்தாங்க. சதோஷ் நீ வரியா அப்பிடின்னுவா . எனக்கு வேல இருக்கு நா என்ன நிச்சயமா வெட்டியாதான இருக்க அப்புடிங்கறப்ப. அடுத்தது. கண்டினியூா வெட்டியா இருக்க வெட்டியா இருக்க. இரு போங்கறப்ப அவ காண்டு ஆயிருவா. அதுக்கப்புறோ நா எங்க வெட்டியா இருக்கே எனக்கு வேல இருக். க்கு அப்புடிங்கவு ஓ அப்பறோ வேல இருக்கா நா வேற யாராவத கூட்டிட்டு போற அப்புடின்னு சொல்லி போறப்ப டபுக்குனு கிளம்புவா ம்ச் அந்த வார்த்த ரொம்ப ஹேர்ட் பண்ணு.
ஆஹ ஆமா அதுவு கரெக்ட்டுதா. ஆஹ இப்ப நானுவா தப்பாயிட்டு இருக்க.
நீங்களு விஐபியாதா இருக்கீங்களா.
விஐபிலா இல்லப்பா இப்பதாப்பா நா காலேஜ் முடிச்ச இந்த இயர்ல.
அப்புறோ என்ன வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க வெட்டியாதான இருக்கீங்க வேலைக்கு போங்க.
ஆமா. போனு வேலைக்குதா போனு செகண்ட் டிகிரி போய்ட்டுருக்க.
டிகிரி டிகிரியா முடிக்கிறதுக்கு பதிலா. ஆஹ கிள. டி என் பிசி கிளாஸ் இந்த மாரி போலால. கிளாஸ் போங்க.
கரஸ்சுல போட்டுருக்க இப்போ இப்போ நியர் வந்து சும்மா ஏதாச்சு ஒர்க் ஒர்க் போயிட்டு அந்த ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது நல்ல வேல ஏதாச்சு வந்துச்சுன்னா அப்புடி அது டிஃபண்ட் பண்ணிட்டு அந்த வேலைக்கு போலான்னு ஒரே ப்லேன்.
பண்ணுங்க பண்ணுங்க.
ஆஹ.
கண்டிப்பா எதா ஐடியா வேனா கூட என்ட்ட கேளுங்க படிப். படிப்பு பத்தின்ன ஐடியா வேண்ணா என்ட்ட கேளுங்க. ஆனா வேற பிரச்சன ஐடியாஸ். கேக்காத. . என்ன உங்ககிட்டயானு கேக்குறிங்க அப்படி.
ஆஹ ஐயையோ சும்மாதா.
தெரியுது நீயே படிச்சுட்டு ஒண்ணு கிழிக்க கானோ அப்படின்னுதான.
அப்டில்லா இல்ல. எங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும். இல்ல இல்ல அப்டில்ல இல்ல. எனக்கு உங்களுக்கு ஒரே மாரிதா என தெரிஞ்சு சப்ஜெக்ட்ல வந்திருக்கு ஓரளவு.
சொல்லுங்க.
கம்ப்யூட்டர் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான.
ஆமா.
ஓக்கே ஓக்கே அப்பனா எனக்கு உங்களுக்கு கொஞ்சோ சப்ஜெக்ட் கொஞ்சோ ரிலேட்டடா இருந்துருக்கு. அண்ண.
உம்.
இப்போ எம்பிஏ டேடா அனலிஸ்டிக்ஸ் போடலா இருக்க.
ஓஹோ.
ஆஹ கரஸ்ல போட்டு. அப்புறோ இப்போ ஒர் ஒர்க். போலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்.
உம்.
வேற ஒண்ணுல்ல. ட்ரிப் நீங்க ட்ரிப்பல்லா போவீங்களா.
என்ன இதுங்கள மேய்கறதே ஒரு ட்ரிப் மாரிதா புள்ள குட்டிகள மேய்க்கறது. நா எங்க ட்ரிப் போறது. அது இன்னும் ஒரு அஞ்சு. அது இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வேலைக்கே போக முடியாது. இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு இத விட்டு எங்கயுமே நகர முடியாது.
ஏ. ஏ சம்மர் ஹாலிடேஸ்ல போய்ருக்கலால.
புரியில.
சம்மர் ஹாலிடேஸ்ல போயிருக்கலாமே.
சம்மர் ஹாலிடே ஏன்ங்க எங்க போனாலு கோயில் குளத்துக்கு இப்படிதா போடுறாங்க வேற இதுக்கு போடுறது இல்ல.
பாவோ அவங்க தவிபாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்டோரி எல்லா ஸ்டேட்ஸ் எல்லா போடுவாங்க எங்கயாச்சி போயிட்டு. அவங்க கஸ்டமா இருக்காதா.
ஆமா என்ன பண்றது.
உஹம் உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்களா இல்ல பிஸ்னஸ் பண்றாங்களா.
அவங்க சூப்பர்வைசரா இருக்காங்க.
ஓ ஓக்கே ஓக்கே என்ன கம்பெனி
நீங்க எந்த ஊரு
நா சென்னை
நான் திருச்சி
திருச்சியா ஒக்கே ஓக்கே
உம் திருச்சுட்டு சங்கீதாஸ் தெரியுமா
திருச்சி
சங்கீதாஸ் ஹோட்டல்
கேள்விப்பட்ட மாரியே இருக்கு ஆனா பாத்ததுல்ல
அவுங்கந்து சுத் சூப்பர் வைசரா இருக்காங்க
ஓட்டல்ல சூப்பரவைசரா இருக் இருக்காங்களா ஓக்கே ஓக்கே பூட்டிட்டு போய்ர்க்கலால்ல ஸ் இந்த சம்மர்லதான் இப்ப இந்த ஏஜ்ல தான் சுத்தி பாக்க முடியும் அவுங்க
சுத்தி பாக்க டைம் எனக்கு கெடக்கணும் எனக்கும் கெடக்கலா டைமு
ஓ டைமா ஆமா எல்லாருக்கும் பா இருக்கதான் செய்யும்
வெட்டியாதான இருக்க கேட்க கூடாது
அப்லா கேக்ல
அதல்லாம் தவறான செல்
அப்டில்லா கேக்ல பலிக்குதுனு தெரிது நல்லாவே
அந்த பையனு படிக்காம வேலைக்கு பேயிர்ந்தா பிரச்னையே
அ படிச்சு சும்மா இருக்கனு கொஞ்சோ வெறுப்பா தா இருக்கும் நீங்க போலைய இல்ல உங்க அஸ்பண்ட் வேணாம்னு சொல்லிட்டாங்கால போக வேனம்னு
அவர்ல்லாம் போதான் சொல்றாரு
அப்ப என்னா நீங்க இப்போ இப்ப சீக்கிரமா அதான் பசங்களுக்கு கிளப்பிட்டு அப்புறம் நீங்க போலாம்ல ஒரு உங்களுக்கு ஏத்தா மாதிரி ஒரு ஒர்க்கு டைமிங் செட் ஆகாது மாறீடுச்சு
ஓ கண்டிப்பா
உம் அவுங்களும் கரெக்ட்டா இருக்கும் அப்புறம் டைம் போறதே தெரியாது போயிட்டு போட்டு வந்துட்டு ஆனா அவுங்க கொஞ்சம் டையர்டா இருக்கும் எல்லா வேலையும் நீங்களே ‌செய்யணும்
உம்
அதான் கொஞ்சம் டையர்டா இருக்கும்
உம்
அதனால தான் போலியா நீங்க நீங்க தான் போலியா அப்போ
ஆமா நான் தான் போல
ஓ ஓகே ஓகே எம்பில் தானே முடிச்சிருக்கீங்கு நீங்க லாஸ்ட்டா
புரியல
எம்பில் தானே முடிச்சிருக்கீங்கனு சொன்னீங்க
ஆமா
இப்ப அந்த எம் பில் அந்த அந்த இதுவே இல்லனு நினைக்கிறேன்
எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க எங்க பேட்சுக்கு அடுத்த பேட்சு லாஸ்ட் பேட்ச்